ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதுங்ளா
அ கேக்குது சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே சிஸ்டர்
சாப்டீங்ளா
உம் சாப்டேங் சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ம் நானு சாப்ட்ட சிஸ்டே
சேரி சேரிங் சிஸ்டர் அப்ரோ சிஸ்டர்
ஆ ஏதோ பிஸ்கேட் பத்தி சொன்னேங்ளே சிஸ்டர்
ஆமாங் இது ஷார்ட் ப்ரெட்ன்னு சொல்லிட்டு ஒரு திம் ஒரு பிஸ்கெட் மாரிதாங்க இருக்கும் அது வந்து டாக்டரே சஜ்ஜசன் பண்ணாங்க அவிங்ளே எடுத்துட்டு இருக்காங்களா அது வந்து கொழந்தைங்களுக் குடுத்தா பிஸ்கெட்டுக்கு பதுலா அது குடுக்கலாம் ஒடம்பு ஏறு அப்டின் சொல்லி சொன்னாங்க
என்ன பிஸ்கெட்டுங்க
அதாங்க ஷார்ட் ப்ரெட்ன்னு போனா போட்டா வருங்க நீங்க போட்டு பாருங்க இல்ல நானு உங்ளுக்கு ஃபோட்டோ அனுப்பிவுட்றேங்க
ஓ சேரிங்க
ஆ அது வந்து இந்த எதோ வெளிநாட் ட்டு இதுல அந்த மாரி அந்த இது வெச்சிருப்பாங்கல்லங்க இந்த துபாய் இந்த அப்ராட்லந்து அந்த மாரி கடையெல்லா வெச்சிருப்பாங்கல்லங்க
ம் ம் ம் அந்த சாட் ப்ரெடுங்கறது வந்து இந்த இந்த மாரிங்ளா நம்ம எப்டின்னா அஞ்சுருவாய்க்கு வந்து ஒரு இது மாரி கடுச்சு சாப்டுவல்ல அந்த மன்ச் மாரி
ம் ம் அந்த மாரி இல்லைங்க
ஓ ஓ
பாக்க பிஸ்கெட் மாரியே தா இருக்கும் ஆனா நார்மல் பிஸ்கெட்டுக்கு இது வந்து இல்லைங்க ஸ்வீட்டு இருக்கு அதுல
ஓ சேர் செரிங்க
எங்க பாப்பாவுக்கு சஜ்ஜசன் பண்ணி அவிங் குடுத்தாங்க நா அவிங்க யாரோ ரிலேட் டிவ் வந்து அப்ராட்லருந்து வாங்கிட் வந்தாங்க அது வந்து எல்லா ஸ்டோர்லியு கடையிலியு கெடைக்காதுங்ளா அந்த இந்த துபாய்லந்து இப்போ ஒரு சிலர்லா வெச்சிருப்பாங்கல்லைங்க நறையா வெல அந்த ம் அது எந்த மாரி கடைனா இந்த ஒரு கிலோவே பேர்ச்ச பழோ அந்த ரெண்டாயரூவா அப்டின்லா சொல்லி வெச்சிருப்பாங்களேங்க
ஆமாம் இப்ப நாங்க வாங்குனது அப்புடிதா வெயிட்டு கணக்கு தா
அந் மாரி தாங்க நார்ம்லா அதுல இப்ப இவ்ளோ வாங்னாவே அப்டின் சொ அந்த மாரி இதுலதாங்க அந்த மாரி எடத்துல கெடைக்கு அப்டின் சொன்னாங்க அது பேரு எதோ சொன்னாங்க எனக் செரியா தெர்லேங்க
ஓ சேர் செரிங்க
ம்
இந்த பிஸ்கேட் சாப்ட்டா ஒடம்பு ஏருங்ளா
ஆ ஆமாங்க கொழந்தைங்களுக்கு நல்லதா
ம் ம் செரிங்க
ம்
நீங்க எங்கேயாவ்து பயணம் மேற்கொண்டுருக்கீங்களா
நா கோயில் அந்த மாரி தாங்க
ம் ம்
நீங்கங்க
ம் நானு எப்டின்னா எல்லா பக்கம் போயிருக்கேங்க எப்டின்னா கோயிலு சொல்ல முடியாது வெளியூர் சைடு அந்த மல சைடும் சொல்ல முடியாது
செரி செரிங்க
முடிஞ்ச வரைக்கு இப்ப என்ன என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பா அம்மா அப்பா கூட சேந்து கோயில் கோயிலா போனோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட சேந்து மல மலயா ஏறி இருக்க
செரி செரிங்க
அது ஒரு பீரியடு இது ஒரு பீரியடு மாரி ஓடி ஓடிட்ருக்கு
சேரி செரிங்க
இது வந்து இதுலயே நெறைய வெரைட்டி இருக் கு மாட்டருக்குங்க அந்த நா சொன்ன இல்ல ஒரு பிஸ்கேட் மாரி சொன்னேன் இல்லங்க
ஆமா
அதுல வந்து நறையா டைப்பான வெரைட்டி பிஸ்கெட்லா இருக்குங்க
ஓ
நம்மளுக்கு எது வேணுமோ அது
எப்டினா டேஸ்ட்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்கிற மாரிங்கிளா
ம் நட்ஸு நட்ஸு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவுல் அந்த ஓட்ஸ் இந்த மாரிலா சொல்லுவாங்க இல்லங்க
ம் ம் ம்
அந்த மாரிலாம் மிக்ஸ் ப அது மாரி தா எல்லாம் ஒன்னு சேத்தி பண்ணிருக்காங்க
ஓ செரி செரிங்க
ம்
இல்ல அந்த மாரி ஆனா நம்ம சத்துன் நெனைக்கிறோம் நம்மளோட நா வளத்தற என்னோட கொழந்தைங்கல்லா வந்து சாப்டாது அதுதா பிரச் சன நம்ம சத்தானதா பாத்து பாத்து குடுக்கணும் குடுக்கணுன்னு ஆசப்பட்டு ஆசப்பட்டு எல்லாம் பண்ணோ
ம் அது நீங்க வாங்கனீங்கன்னா நா நார்மல் பிஸ்கேட் மாரியே தாங்க இருக்கும் ம்
நீங்க பிஸ்கேட்டுன் சொல்லி கூட ஏமாத்தி குடுத்தரலாம்
சொல்லலா ஏமாத்தி குடுக்கலா ஆனா அவங்க எப்டி சாப்பணுமே அதான இருக்கிறல்லையே பிரச்சன
ஆமாங்க நீங்க
நீங்க
எக்கோ அடிக்கிது
என்னாங்க
எக்கோ அடிக்கிதுங்க புரியிலைங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஓ ஹலோ கேக்குதுங்கிளா